ஹலோ ஆ சொல்லுங்க மேம் பண்டிகைகள் பத்தி பேசலாங்ளா
ஆ ஓகே ஓகேங்க
ஆ பண்டிகைகள் வந்து உங்க ஏரியா பக்கொ என்ன பண்டிகைகள் சிறப்பா இருக்கூ உங்க மாவட்டத்தில
எங்க மாவட்டத்துல எப்பவும் போல இந்த தீபாவளி பொங்கல் இதெல்லா வருஷா வருஷொ எப்பயு கொண்டாட்ற மாரிதா இருக்கூ விநாயகர் சதுர்த்தி வந்து ஊர்ல பொதுவா
ஓ சேரி
ண்ணுவாங்க
ம் ம் எங்க ஊர்லையு பொங்கல் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கூ அப்புறோ கார்த்திகை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கூ எங்க மாவட்டத்துல அம்மா முருகன் கோயில் இருக்குன்றதுனால கார்த்திகை மாசொ ரொம்ப சிறப்பா இருக்கூ பொங்கல் வந்து இங்கிட்டு கிராமம்ய கிராமத்து ஏரியாங்கிறனால ஆமா ஆமா ஆ பழனி இது கிராமத்து சைடுங்கிறனால இங்கிட்டு பாலமேடு அலங்கா நல்லூர் ஜல்லிக்கட்டு ரொம்ப ஃபேமஸு பொங்கல் சமயத்துல
கண்டிப்பா கண்டிப்பா ம்
அஞ்சு நாள் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் பொங்கல் டைம்ல இந்த கலர் கோலப்பொடி ஃபேல்ஸு சரி ஒவ்வொரு வாசல்லயு அவ்ளோ அழகா அழகா போட்ருப்பாங்க கோலோ
ஓகே ஓகே
ஜல்லிக்கட்டு பாக்க போவோ ஒரு நாளு ஒன்னு அலங்காநல்லூர் போவோ இல்லன்னா பாலமேடு போவோ மோஸ்ட்லி அலங்காநல்லூர் ஜல்லிக்கிட்டு தா எங்களுக்கு ரொம்ப பக்கொ அதனால அங்கதா போவோ
ஓ இல்ல அதுதா நல்லா ஃபேமஸ்ஸுன் சொல்லுவாங்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தா
ஆமா ஆமா அங்க தா இப்போ அந்த இது கூட கட்டியிருக்காங்க இப்போ டி எம் கே பிரியட்ல இது கட்னாங்கல்ல ஜல்லிக்கட்டுக்காக அந்த மைதானொ உக்காந்து பாக்குற மாரி மைதானொ அங்க நறைய ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எல்லா வச்சிருக்காங்க ஆ வாடி வாசல் கட்டிருக்காங்க இப்போ ஆ ஆ அது வந்து இப்போ ரொம்ப ந ஆ நல்லாருக்கு போய் பாக்குறதுக்கு உக்காந்து பாக்குறது மார்ருக்கு
ஓ சரி ஓகே ஓகே அப்ப மாடு மேல பாஞ்சி வருங்கிற‌ பயோல்லா இருக்காதா பாக்கும்போது
ஆஹ இருக்காது முந்தி பாக்கும்போது இப்டி ரோட்ல தா ஓட விடுவாங்க மாட அது கொஞ்சம் பயமாருக் க்கும் இப்ப வந்து ரொம்ப சேஃபா நம்ம ஆடிட்டோரியம் மாரி கட்டியிருக்காங்க நேரு உள்விளையாட்டு அரங்கம்லா இருக்குல்ல அது போல கட்டியிருக்காங்க அதனால மேல உக்காந்து பாக்குறக்கு கொஞ்சம் சேஃபா இருக்கு பாக்கவும் நல்லாருக்கு
இல்ல நாங்கள்லா டி வில தா பாத்திருக்கோ அது வந்து பாக்கும் போது பாத் தீங்ன்னா இந்த மாரி பாக்க போனவங்க மேல மாடு பாஞ்சிருச்சு அப்டி இப்டின்லா சொ
ஆமா இப்ப வந்து அப்டில்ல அதுக்கு வாய்ப்பு இல்லை இப்ப சுத்தி வந்து வேலி போட்டு இப்போ நல்லாருக்கு பாக்கறதுக்கு ரொம்ப சிறப் பா இருக்கு அப்புறம் எங்க ஏரியால வந்து இந்த திருவிழா ஊர் திருவிழாக்கள் மாசி மாசம் பங்குனி மாசம் நடக்கும்
செரி
திருவிழா ஊர் சாமிகளுக்கு கொ கொண்டாடுவாங்க ஏழ் நாள் கொண்டாடுவாங்க இருவத் திரண்டு நாள் சாமி சாட்டுவாங்க அதுல இருவத் ரெண் நாள் ஊர் மக் மக்கள் வந்து வெரதமா இருப்பாங்க அத வந்து பதினால் நாளு ஏழு நாள் வந்து சாமி அலங்காரத்துல வெப்பாங்க மாரியம்மன ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அலங்காரம் இருக்கு ராஜராஜேஸ்வரி ம் தவழும் கிருஷ்ணன் அ சரஸ்வதி மகாலட்சுமி இப்டி ஒவ்வொரு அலங்காரத்துல இருக்கும் ஏழு நாளும் அந்த ஏழு நாள் முடிஞ்சு எட்டாவ்து நாள் வந்து சிம்ம வாகனத்துல ஊர்வலமா வரும்
அம்மன்
அம்மன் ஊர்வலமா வரும் அப்புறம் அந்த ஒம்பதாவ்து நாள் வந்து தீச்சட்டி அடுத்த நாள் பால் கொடம் அடுத்த நாள் பூப்பல்லாக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து மொளப்பாரி அந்த மாரி ரொம்ப சிறப்பா இருக்கும் எங்க ஊர்ல அந்த பங்குனி மாசம் ஃபுல்லாவே ரொம்ப சிறப்பாருக்கும்
ஓ பரவால்ல பரவால்ல ம்
இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் தீபாவளி பொங்கல் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாசமு ஒவ்வொரு பண்டிகைதா
கண்டிப்பா கண்டிப்பா
ஆ அந்த சொந்த பந்தங்கள்லா வர் றது இந்த திருவிழாக்கு போய் என்ஜாய் பண்றது ராட்னோ இதெல்லா நெறைய போட்ருப்பாங்க
ம்
அந்த சமயத்துல வந்து நம்ம பர்ஸ வந்து பத்தரமா வச்சுக்கிடணு இல்லைன்னா குட்டி பசங்கள கூட்டிட் போனோம்னா அவ்ளோதா
ஓ ம் ம் சரி சரி
அதனாலயே நாங்களா என்ன பண்ணுவோம் சில நேரங்கள்ல திருவிழாக்கு சாமி சாட்டிட்டாங்கன்ற விஷயத்தயே இந்த பசங்கிட்ட சொல்ல மாட்டோ இல்லைன்னா கோயிலுக்கு டெய்லி கூட்டிட்டு போன்ந்த்ருவாங்க
இல்ல எப்டியு தெரிஞ்சிகனு இல்ல பாட்டு சத்தோ அது இதுன்னு கேட்டுட்ருக்கோ
ஸ்கூல்ல வந்து பசங்க பேசுறாங்கல்ல அதுல அது மூலயமா தெரிஞ்சிக்கிடுங்க ஊர்ல திருவிழா நடக்குது நீ சொல்லாம உட்டுட்ட வாமா போவோன் சொல்லி சாய்ந்த்ரோ ஆனா வந்தோன்னே கூப்டுங்க வீட் வீட்டுக்கு வந்தது வாமா போவோ ஆமா டெய்லி போனோ திருவிழா முடிஞ்ச பெறவு குட்டி பிள்ளையலா இருக்கும் போது திருவிழா முடிஞ்ச பெறவு அழுவாய்ங்க போய் ராட்னு ஏறணு வா போவோ வா போவோனு கூட் டிட்டு போயி அதெல்லா கலட்டிட்டாங்கப்பா இல்லன் சொன்ன பெறவுதா நம்புவாங்க
ப்ரூஃவோட அவுங்களுக்கு வந்து காமிச்சரனு இங்க எதுவு இல்ல பாத்துக்கோங்க திருவிழா முடிஞ்சிருச்சு
ஆமா இனி அடுத்த வருஷோ தா திருவிழா அப்டின்னா அப்ப அடுத்த வருஷோ எப்போ வரு அப்டின்னு கேக்குங்க
ம்
ஆமா பாவோ பசங்களு என்னதா பண்ணுவாங்க எங்க ஏரியா பக்கொல்லா வந்துட்டு உங்க அளவு நீங்க சொன்ன அளவுக்கு சிறப்பால்லா இருக்காது ஆடி மாசோ நல்லா இருக்கு ஆடி மாசத்துல வந்து ஆ ஒவ்வொரு மாசோ ஒவ்வொரு பண்டிகை மாரி தா ஆடி மாசோ வெள்ளிக்கெழம வெள்ளிக்கெழம அம்மனுக்கு வந்து வித விதமா அலங்காரமல்லா பண்ணி பூஜையெல்லா பண்ணுவாங்க கோயில்ல ஆனா ரொம்ப பிரம்மாண்டமா அந்த ராட்னோ போட்றது அது அந்த மாரில்லா இருக்காது அந்த கோவில்ல வந்து விசேஷமா இருக்கு வெள்ளிக்கெழமைனா போவோ உம் விசேஷமா இருக்கு அப்பறோ புரட்டாசி மாசத்துல பாத்தீங்னா சனிக்கெழம பெருமாளுக்கு பூஜ பண்ணுவாங்க ஆ அஞ் அஞ்சு வாரமே தேர் வரு தேர் வந்துட்டு வீடு வீட்டுக்கு வந்து அந்த பெருமால உம் உம்
ஸ்ரீரங்கம் ஏரியாவா
இல்ல இல்ல நாங்க கோயமுத்தூர்
ஓ சேரி சேரி ஸ்ரீரங்கத்திலயு அந்த மாரி சொல்லுவாங்க அந்த மாரி வருன் சொல்லிட்டு சொல்லுவாங்க
பெருமாள் கோயில்ல இருந்து பெருமாள வச்சு எடுத்துட்டு வருவாங்க
ம் ம்
வந்து வீடு வீடா வந்துட்டு அப்பறோ எல்லா தேங்கா பழோ ஒடைக்குறது அப்பறோ நம்ம இது ஆரத்தி காமிக்குறது வீட் ல நம்ம எதாவது பிரசாதம் செஞ்சி வச்சிட்டு அப்றோ வரவங்களுக்கு எல்லா குடுக்குறது அந்த மாரி எல்லா பண்ணுவோ அப்பறோ சனி
அப்படி வரும்போது பிரசாதம் படைக்குறதுக்கு ஏத்துக்கிடுவாங்ளா
ஆ இப்ப படைக்கறதுன்னா சாமி கிட்ட வச்சு சும்மா தீர்த்தமாரி தெளிச்சு நம்ம கைல குடு துருவாங்க கூட அந்த தேர் கூட வராங்க இல்லையா அந்த பசங்க கொழந்தைக அப்பறோ அவுங்க வீட்ல இருக்க கொழந்தைக அவுங்களுக்கெல்லா குடுக்க தேரோட எப்டியு பத்து இருவது பசங்க கண்டிப்பா வருவாங்க குட்டி பசங்க வருவாங்க அப்பறோ தேர்னா இந்த வா ரோ யார் சாமிக்கு பங்க்ஷன் பண்றாங்களோ அந்த ஃபேமிலியில யாராவது ஒருத்தங்க அப்பறோ ஐயரு அந்த மாரி பெரியவங்க எல்லா அந்த மாரி வருவாங்க நம்ம மெயினா அந்த அபிள்ஸ் சுண்டலு இல்லனா பொங்கல் கேசரி எதாவ்து ஒன்னு அந்த மாரி பண்ணிட்டு அப்பறோ வர்ற வங்களுக் குடுத்துட்டு நம்மளு சாப்பிட்றது கோவிலுக்கு போனாலுமே கம்பல்சரி லன்ச் இருக்கு பெருமாள் கோயில்ல ஆ அங்கயு இருக்கு அதுக்கப்புறோ பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு அங்க அம்மன் பெருமாள் எல்லாமே இருக்கு விநாயகர் எல்லாமே இருக்கு
ம் ம்
அங்கேயு பாத்தீங்கனா வந்துட்டு நைட்டு வந்துட்டு அந்த வெரைட்டி ரைஸ் எல்லாமே போடுவாங்க பொங்கலு அந்த மாரி நெறய தருவாங்க நைட் டின்னர் செய்ய வேண்டா கோயிலுக் போனம்னா நம்ம பாட்டுக் போய் சாமி கும்புட்டு பத்து மணியாயிரு ஆனா பூஜ முடிய கொழந்தைகள்லா தூங்கிருவாங்க வாரவார போமுடியாது அட்லீஸ்ட் ஏதாது ஒரு வாரமாது போலா
சேரி
போய் சாமி கும்ட்டுட்டு நைட்டு சாப்புட்டு வர்லா அந்த மாரி
பரவால அப்ப அங்கயு விசேஷங்கள்லா உண்டு
ம் ஆமாமா அப்றோ நாங்க சென்னைலருந்தப்ப இப்டிதா அங்க வந்து விசேஷோ டெய்லி கோவில்ல விசேஷமாதாருக்கு டெய்லியு ம் கூழூத்துவாங்க ஆமா கம்ப்பல்சரி கூழூத்துவாங்க அப்றோ தீச்சட்டி மிதிக்கறது தீ மிதிக்கறது தீச்சட்டி எடுக் போது பயங்கரமா இருக்குன் வைங்ளே ஆடி மாசோண்ட்டில்ல எல்லா நாளுமே அது கோவில்ல விசேஷ மாதாருக்கும் அந்த பாய்ஸ் படத்துல செந்தில் சொல்லுவாருல்லையா எந்த கோயில்லயு இந்த நாள் போனா என்ன கெடைக்குன் எனக் தெரியுன்வா அந்த மாரி தா அங்க இங்க நாங்க இருந்தப் ப்பாங்க எங்க ஹவுஸோனருக்கு வந்து அவுங்களுக் தெரியு எந்தந்த கோவில் எங்க போனா என்ன கெடைக் குன் அந்தன்னிக் கூட்டு போயிருவாங்க ஒரே ஃபன்னாதாருக்கு அவுங்க அ போலா போலான் சொல்ட்டு கெளம்ப சொல்லி கூட்டு போய் அவுங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துருவாங்க பிரசாதொ வாங்கி சாப்ட்டு டிஃபன்லியு கொண்டு வந்துருவாங்க
பரவால்லையே அ அ அ
அப்ப சரி வார வார செவ்வாக்கெழம ராவு காது ம்அ ராவுக் கேது பூஜைக் போய்டுவாங்க அங்க வெண்பொங்கல் அது கொஞ்சமா தரமாட்டாங்க நல்லா பெரிய எலைல சாப்புற அளவுக்கு தருவாங்க ஃபுல்லா சாப்புல்லா அவுங்க வீட்ல சாம்பார் வச்சுட்டு வந்துருவாங்க வீட்ல ரெண்டு டிஃபன் பாக்ஸ் ல்ல வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவ சாப்புடுவாங்க
அ அ பரவால நல்ல ஐடியாவாருக்கு ஆனா இ கேள்விபட்ருக்கே சென்னைல எனக் தெரிஞ்சு ஒருத்தவுங்களுக்கு அப்டித்தா ஆடி மாசோ கோயில் அம்மன் கோயில்ல ஆ அவுங்குளுக்கு கல்யாணமாயி ரெண்டு வருஷோ கொழந்த இல்லாமருந்து போனாங்க அவுங்க ஹவுஸோனர்தா கூட்டிட் போனாங்கன் சொன்னாங்க போயி சாமி கும்ட்டப்ப அங்க அம்மனுக்கு உளுந்துருக்குல்ல அந்த உளுந்து வந்து ஊற வச்சு மொளைக்க வச்சு போ படையல் போ வச்சிருந்துருப்பாங்க போல கொழந்த இல்லேன் சொ சொல்லி சொல்லவுமே என்ன பண்ணாங்களா ஒரு கைப்பிடி நெறைய அள்ளி குடுத்து யாருக்கும் குடுக்காம நீ மட்டு சாப் புடுமான் சொன்னாங்களா சாப்ட்டு அவுங்குளுக்கு அடுத்த மாசமே அப்டியே கன்சீவாயிட்டாங்க அப்டி சக்தி வாய்ந்த கோயிலா சக்தி வாய்ந்த கோயில்ருக்கு
ஆடிப்பூறத்துக்கு வந்து வை த்துல எதோ கட்டுவாங்க கொழந்த இல்லாதவங்களுக்கு அந்த வளையல் போட்டுட்டு எதோ பண்ணுவாங்க நீங்க சொன்ன மாரிதா எதாது ஒன்னு
அ அ அப்புறோ அவுங்களுக் கொழந்த பெறந்த பிறகு திரும்ப போயி அதேமாரி அவுங்களு கூழு ஊத்தி இந்தமார் நெறைய உளுந்து வாங்கி சாமிக்கி குடுத்துட்டு வந்தாங்க இனி வர்றவங்களுக்கும் குடுங்க அப்டின் சொல்லி குடுத்துட்டு வந்தாங்க ம் ம் ம் அ சென்னை பக்கொ எந்த ஒரு விசேஷமே நல்லால்ல கொண்டாறாங்க பண்டிகைகள விநாயகர் சதுர்த்த ரொம்ப சிறப்பால்ல கொண்டார்றாங்க தீபாவளியாருந்தாலு அப்டித்தாருக் கு விநாயக சதுர்த்தியாருந்தாலு அப்புடித்
அப்புடித்தாருக்கு ஏனா யாருமே அந்த அந்த ஊருக் காரங்க கெடையாதில்லயா எல்லா வெளியூர்க்காரங்கதான ஏன் பொங்கல் தீபாவளியெல்லா சொந்த ஊருக் போய்ருவாங்க ஊர் வெருச்சோடி கெடக் கு இந்த மாரி சின்ன சின்ன இப்ப ஆடி அப்றம் அ வேற வேற சின்ன சின்ன எல்லாமே சிறப்பாருக்கு
சிறப்பா கொண்டார்றாங்க
ம்
இங்க அ இங்கிட்டு வந்து முருகன் ஃபேமஸ்ன்றனால பங்குனி உத்துறதுக்கு லீவு வுட்ருவாங்க லோக்கல் ஹாலிடே விட்ருவாங்கே இந்த மாவட்டத்துல கார்த்திகைக்கு கார்த்திகை ஆமா கார்த்திகைக்கு லோக்கல் ஹாலிடே தைபூசத்துக்கு லோக்கல் ஹாலிடே இந்த மாரி வுட்டுருவாங்க ஆ பங்குனி உத்ரோ தைப்பூச த்துக்குல்லா பாத்தீங்ன்னா பயங்கர கூட்டமா இருக்கு காவடி எடுத்துட்டு ஒவ்வொருத்தரு டான்ஸ் ஆடி கொட் ட்டடிச்சு போறதெல்லா பாத்தா ரொம்ப ஆசயா இருக்கு நம்மளு போலா அப்டினு போய் அங்க போய் உக்காந்த கோயில் வாசல்ல உக்காந்து வேடிக்க பாத்தாலே அன்னிக் பொழுது எப்டி போதுனே தெரியாது அவ்ளோ ஒரு சிறப்பா இருக்கு அந்த இது காவடி எடுத்து அவங்க ஆடி வர்றதெல்லா
அதா அதா
ஆ பால் காவடி பறவ காவடி இந்த மாரிலா நெறைய எடுத்து நெறைய ஊர்கள்ல இருந்து வர்றாங்க பாத யாத்திரையு நெறைய வருவாங்க இந்த ஏரியால
செரி செரி ஓகே நம்ம இன்னொரு கால் பேசுவோ
ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம்